ஹலோ
ஆ ஹலோ அக்கா கேக்குதா
ஆ கேக்குதுறா
என்ன பண்றிங்க
நானா நைட் டின்னர் செய்லான்னு பிளான் பண்ணிணுருக்கே
ஓகே ஓகே ஓகே ஆ பிளான்லா போயிட்டுருக்க
இல்ல இல்ல பிளான் பண்ணியாச்சு மத்தயாணமே நாங்க வெளிய சாப்டோமா செரி இப்போ வெளியலா சப்டாவேண நெட் அப்டின்னு சொல்லிட்டு அ வீட்லயேதா செய்றோ சப்பாத்தி
எப்டி போச்சினைக்குடே
இன்னைக்கிட டேவே இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா போச்சுடா நேத்து நாங்க ஊருக்கு போய்ட்டு வந்தோமா ஊருக்கு போய்ட்டு நைட்டு ட்ரெயின் லேட் ஆயுச்சு இது என்னன்னு தெரில ஒரு ஆஹ் ரெண்டு வாட்டியுமே அப்டிதான் ஆச்சு இங்கிருந்து போறப்ப கொஞ்சோ ட்ரெயின் லேட் ஆய்டுச்சு வரப்பயு நைட் லேட் ஆயிடுச்சு எப்பேமே டென் ஓ கிலாக்லா வீட்டுல இருப்போ நேத்து வந்து டென் ஃபாட்டி ஆயிடுச்சு அங்க பார்க்கிக்ல இருந்து வண்டி எடுத் துட்டு பாலு வாங்கி வீட்டுக்கு வரவே ஒரு லெவனோ கிளாக் கிட்ட ஆயிடுச்சுனா பாத்துக்கோயே ஒரு டுவென்டி மினிட்ஸ் பால் இல்லன் சொல்லிட்டு இங்க அங்கன் தேடிட்டுருந்தோ அப்றோ வந்து ஆன்லைன்லையே ஆடர் பண்ணிட்டோ வேற ஆப்ஷன் இல்ல அப்டின் சொல்லிட்டு அதுக்கப்புறோ அத எதிர்பார்த் பாத்துட்ருந்ததுனால சாப்ட்டு தூங்கறதுக்கு லேட் ஆயிச்சு நா நே இப்ப வந்து எங்க ஃப்ரெண்ட் பங்க்ஷன் போயிருந்தனால அங்க பிரியாணி சாப்டோமா அதனால லேட் ஆயிட்ச்சு நைட்டு சாப்டவே இல்ல சரி சாப்லன்னா தூக்கு வராதுல அதனால சாப்ட்டுட்டு லேட்டாய்ச்சு டுவெல் கிட்ட ஆயிடுச்சு எல்லாருமே படுக்க மார்னிங் ஸ்கூலூ சோ ஸ்கூல் நாள என்ன ஆச்சுன்னா காலில எந்திசுக்கவே இல்ல எயிட் பிப்ட்டின்க்கு ஸ்கூலுக்கு களம்புனும் நாங்க எழுந்ததே செவன் தேர்ட்டிக்கு தா
ஓ சரி சரிங்க்கா
பாப்பா லஞ்ச் வந்து இன்னைக்கு சும்மா சிம்பிளா செஞ்சு குடுத்துட்டே ஆஹ் அவ எப்பயுமே வந்து கொஞ்சம் டிபன் ஐட்டம்ஸ் மாரிதா மோஸ்டா கேட்பா அவ சீக்ரமா சாப்ட்டுணு அப்டின்டு இனக் ஏதாச்சும் ஒரு நாள் தா அ ஸ்பெஷலா கேட்பா ஆனா அது சாதமே செஞ்சிட்லா அந்த டிஃபன் ஐட்டம் செய்யறதுக்கு சோ அது மட்டும் காலைல செஞ்சும் மத்தியானத்துக்கு செய்ல நா மட்டும் தானே நானும் தம்பியும் மட்டும்தா அதனால வந்து ஆ ஆர்டர் பண்ணிக்கிட்டோம்
ஓகே ஓகே ங்க்கா ஆ
அப்றம் இன்னைக்கு என்ன போச்சு இன் என்ன பண்ணீங்க
நா இன்னைக்கி கொஞ்சம் ஆபிஸ்ல லீவே போடல இந்த மாசம் நால ஒரு லீவ் இருந்துச்சு ஆ லீவ் போட்டு கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு காலையிலே கொஞ்ச ரொம்ப நேரோ தூங்கிட்டு அப்புற பொறுமையா சாப் புட்டு நா இப்பதா சாப்ட்ட சாப் விட்டதுக்கப்றோ ஒரு படத்துக்கு போலா அப்டின் சொல்ட்டு அ ஆல்ரெடி பாத்த படந்தா நல்லா இருந்துச்சுன் சொல்ட்டு செரி டைம் பாஸ் ஆகட்டு சொல் இன்னொரு தடவ போன அ ஆனா அது தேட்டர்ல கூட்டமே இல்ல ஆ அ ஆக்சுவலா வந்து மினிமம் பத்து பேர் இருந்தா தா ஷோ போடுவாங்களா நாங்க போனப்ப வந்து ஆஹ் அ ஒரு ஆறு பேர் என்னையோட சேத்தி ஒரு எட்டு பேரு தா மேக்சிமம் இருந்திருப்போம் ப்ப சோ டைமக்கு ஓ போயிட்டோ பட் ஆனா வெயிட் பண்ண சொல்ட்டாங்க இன்னு கொஞ்ச ஆடியன்ஸ் வராங்களானு பாத்துட்டு அதுக்கப் அப்றோ தா ஷோ போடுவாங்க பத்து பேர் இல்லன்னா போட மாட்ட டாங்களாமா ஏன்னா ஒரு ஷோ ம்ம் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட கரண்ட் பில்லே வருமா ஆ அதனால ஆ வெயிட் பண்ணுங்கன்னாங்க நாங்களும் வெயிட் பண்ணோம் சரி டவுட்டு் தா ம் சரி பாத்தா பாக்கலா இல்லின்னா போலாம் ஒன்னும் பிரச்சனி இல்ல மா அ கொஞ்ச அப்டியே மைண்ட் ரிலாக்ஸா பாக்கலா தா போனே
அ தனியா தா போனீங்களா கூட ஃப்ரெண்ட்ஸ் யார்னா கூட்டிட்டு போனீங்களா
இல்ல ஆக்சுவலா ப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த படத்துக்கே வந்து முந்தா நேத்து நைட்டு போலா அப்டின்னு ருந்தோம் அதுக்கப்பற அந்த ப்ரெண்டு் கொஞ்ச ஒர்க்கு அப்புறம் இன்னி போலாம் அப்டீன்னா இன்னிக் போலனா அவுங்களா ஒர்க் போயிட்டாங்க சரி நா மட்டு தா இருந்தேன்
தனியாவே போவீங்களா படத்துக்கு இது மாரி போயிருக்கீங்களா முன்னாடி கூட இதா பர்ஸ்ட் டைம் ஆஹ் ஆஹ்
ப்ப போய் உக்க்காந்தே பஸ் ஸ்டாப் ஆல்ரெடி பாத்த படம் தா நல்லா தா இருக்கோ அந்த படம் ஆனா நா எனக்கு என்னமோ மோ ஒரு மாரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் உக்காந்திருந்தேன் செகண்ட் ஆஃப்பு எந்திரிச்சு போயி காபி பப் போம்போதே போ ஃபர்ஸ்ட்டு சிப்ஸ் ஒரு வாங்கிட்டு போனே ஃபுல்லாக சாப்புட்டேன் ரிட்டன் செகண்ட் ஆஹஃ ஆரம்பிக்கு போது எனக்கு காஃபி குடிச்சிட் கெளம்பி வந்துட்டே செகண்ட் ஆப் ஃபுல்லாவே பாக்கல ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பாத்துட்டு கெளம்பி வந்ட்டே ஆமா அது ஒரு மாரி இருந்துச்சு கெளம்பி வந்துட்டே அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மறுபடியும் கொஞ் ஆமா அ போனதே இல்ல இன்னிக்கு போன ஓகே தா நல்லாதா இருந்தது அதுக்கப்பறம் ரெண்டாவது வந்து ட்டே உம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு அதுக்கப்பறம் ஈவினிங் வந்துருச்சா பாப்பா அக்கா பாப்பா வந்திருக்கா அவக்கூட கொஞ்ச நேர வெளயாடிட்டு இருந்த அதுக்கப்பறம் அவ தா, ம் உங்க கூட இப்ப பேசுற ஆ, இன்னைக்கி ஃபுல்லா அவ்ளதா சொல்லுங்க அப்பற ஃப்ரண் ஃப்ரண்டு கூப்ட்டு இருந்தா கலேஜ் எ ஸ்கூல் ஃப்ரெண்டு அவ கிட்ட கொஞ்சோ பேசிட்டு இருந்தே அப்றோ அவ்வளதா உங்ககிட்ட பேசுற
ஓகே ஓகே தம்பிக்கு வந்து எப் பயுமே டிவி போடுன்னு சொல்லுவா இன்னைக்கி நா வந்து காலைல இருந்தே டிவி போட்ல ஏமாத்திட அவன ஆ ஆக்ஸ்சுவலா நா வந் து சின்ன பொழுதுலல்லா என்ன பண்ணுவ டிவி காட்டவே மாட்டே டிவி பாத்தா கண்ணு பூ ச்சி வரு அப்டில்லா சொல்லுவே இப்போ வீட்ல இருந்து எல்லா தூரமா இருக்க அழகு வீடியோ கால் பேசும் வீடியோ கால் பேசுறதுனால அவன் ரொம்ப ரொம்ப போன் அடிக்ட் மாரி ஆயிட்டான் அதுல பேசுறத வீடியோ கால் தான் பேசுவான் ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி பண்ணிடுவான் நம்ம பேசு ரொம்பமோ பேசு ம் சொல்லிட்டு அம்மம்மாக்கு அவுங்க பாட்டிக்கு எல்லாருக் இந்த மாரி கால் பண்ணிடுவானா அதனால வந்து அது ஃபோன் அடிக்ட் ஆயிட்டா அதுலருந்து கொஞ்ச இது பண்றதுக்கு நாங்க டிவி போட்டோ அது என்ன ஆச்சுன்னா இப்போ லீவ் நாள்ள இரு எங்க பெரிய பாப்பா டிவி பாக்க மாட்டா என் பையனும் பாக்கறதுனால அவுங் அவளும் கூட சேந்து ச் அவளுக்கு கெடைக்கறதே கொஞ்ச டைம் தா அந்த கொஞ்ச டைம்லயும் வந்து அவ டி வி பாக்க ஆரம்பிச்ட்டா அதுனால இன்னைக்கி வந்து டி வி ரிப்பேரு அப்டின்லாம் சொல்லிட்டு அவன கேம் ஆ சுத்திட்டு அவன் கூடவே காலேல இருந்து விளையாடிட்டே வேற இருந்தனா அதுனால நானும் டயட் ஆய்டேன் அவனு டயட் ஆய்ட்டான் அது மாரிதான் போச்சு இன்னிக்கி டே அதுவும் இல்லாம நேத்து வந்து வந்தோம் எங்க ஊர்லல்லாம் மழ ஒரு ரெண்டு நாளாவே மழ பேஞ்சிச்சோ கா நா வந் து ஊர்ல இல்ல இப்பதான் வந்தே அதுனால எந்த வேலையும் பண்ல
ஓகே ஓகே ஓகே
ஆஹ் வேல செய்யற அக்கா வந்தாங்க அவுங்க மட்டும் வந்துட்டு போய்ட்டாங்கா அவ்ளோதான்
ஓகே ஓகே ஓகே ம் நாளக்கி உம் நாளைக்கி நான் ஆபீஸ் தான் அன் போகணும் இன்னைக்கு லீவ் போட்டேன் லீவ் போட்டதுக்கப்புறம் போனு காலேல இருந்து ஒரு பத்து போனு வந்துருக்கும் அந்த வெர்க்கு அது இப்டி இப்டி இப்டி னு ஆமா அது உம் அது அவுங்க வொர்க் என்னன்னா இன்னிக்
கு உங்க ஒர்க் வந்து எப்டி இருக்கும்
என் ஒர்க் எப்டின்னா பேசிக்கா அஹ் ஃபுல்லா வந்து என்ன சொல்றது இப்ப ஒரு பினான்ஸ்லா வந்து எனக்கு ஒரு சப்போர்டிங் ரோல் ஒரு பினான்ஸ் பேங்க்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாரி வச்சுக்கோங்களேன் உம் உம் அது எம் எம் ஓ டினு சொல்லுவாங்க எம் ஓ டி டினு சொல்லுவாங்க ஒரு டாக்குமண்ட கொண்டு போய் அடமானம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அடமானம் எம் ஓ டி டி ஆஹ் ம் அ அந்த டாக்மண்டக்கு வந்து நா ம் இப்ப அந்த டாக்குமண்ட் வெரிஃபை பண்ணி எந்த பிரச்சனை இல்லைனா அப்படினா அந்த டாகுமெண்ட்கான ட்ராஃப்ட் குடுப்பாங்க எம் ஓ டி பண்றதுக்கு ஒரு ட்ராஃப்ட் இருக்குல பார்மட் இருக்கோ அதுல நம்ம ப்ராப்பர்டியோட செடியயூலு ஆ
இந்த வீடு வாங்கும் போதெல்லா பண்ணுவாங்க பாத்தியா எம் ஓ டி அது த்தான சொல்ற
ஆஹ் அப்படி நீங்க வந்து ஒரு லோன் போட்டு வீடு வாங்குறீங்கன்னா அவுங்க பேங்க்குக்கும் எம் ஓ டி பண்ணி குடுத்துருவீங்க அந்த டாக்மென்ட் இ்ன்கேஸ் வந்து அது செ செக்யூரிட்டிக்காக ஆ நீங்க இன்கேஸ் எதாச்சோ லோன் கட்ட முடியுல அப்படிங்கும் போது பேங்க் வந்து அந்த வீட்ட வந்து எடுத்துப்பா இல்லன்னா வந்து பேசி வேற வழி இல்லையல்ல இப்போ ஒரு செக்யூரிட்டி இல்லாம ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தொகையை கொடுக்குறது அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்னா கொடு இருப்பாங்க பர்சனல் லோன் அது மாரி ரொம்ப பெரிய அமௌன்ட்னா ரிஸ்க் எடுக்காது பேங்கோ அதனால இந்த மாதிரி எமோடி பண்ணிப்போம் ப்ராபட்டில
ஓகே ஓகே ஆ
ஆஹ் இப்ப அமௌண்ட் லோன் கட்டி முடிச்சது அப்புறோ திரும்ப அந்த அமௌண்ட் கேன்சல் பண்ணி குடுத்துறறுவாங்க சோ நான் என்னோட ரோல் எப்டீனா நான் எம்மோடி வெரிஃபை பண்ணிட்டு எம்மோடி நா குடுப்ப கஸ்டமர் போயிட்டு வந்து எம்மோடி பண்ணி தருவாங்க பண்ணிட்டு வந்தது அப்புறோ அந்த எம்மோடி இங்யே வாங் ந கரெக்டா செக் பண்ணிட்டு நாங்க குடுத்திருக்க எம் ஓ டி க்ளியர் பண்ணிருக்காங்களா அமௌண்ட்லா நாம குடுத்த டாகுமெண்டு பண்ணிட்டு அதுகப்பறோ வந்துட்டு நா வந்து வெரிஃபை பண்ணிட்டு கன்பர்மேஷன் குடுக்கணோ நான் வந்து கன்பர்மேஷன் குடுத்தாதா லோன்க்கு இன்னைக்கு வந்து ஒரு எம் ஓ டி பன்றதுக்கு பிளான் பன்னிருக்காங்க டிராஃப்ட் வேணும்ன்னு காலையிலே கால் வந்துருச்சு. அதுக்குப்புறம் முடி பண்ணி முடிச்சுருக்கோம். டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் இதை கரெக்டா இருக்கானு செக் பண்ணுங்கள்ன்ட்ட ஒரு தடவ காலு. அந்த மாதிரி காலா கால் வந்துட்டே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சோ வேலையும் செஞ்சேன் லீவுல
ஓகே ஒர்க் ஃபிரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கா
ஆ ஒர்க் ஃபிரம் ஹோம் லீ் போட்டாவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான லே கிட்டத்தட்ட ஒர்க் இருக்கறப்ப லீவ் போட்டம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமு ஒர்க் இல்லாத டைம்ல லீவ் போட்டா ப்ரச்சனை இல்ல இப்ப நா இன்னைக்கு லீவ் போட்டனாலு அட்டெணன்ஸ் மார் பண்ணிட்ட
செரி செரி ஓகே ஓகே பட் கொஞ்ச கடுப்பாருக்கு இல்லயா நானுங்க எ இப்போ சி எல் பி எல் அது மாதிரி லீவ்ஸ் எல்லா இருக்குங்ளா
ம் எல்லாமே இருக்கு சி எல் இருக்கு ஆ ம் சிக் லீவு காம்பன்சேட்டு லீவு கேஷுவல் லீவு அ அதுக்கப் அப்ரோ விதோட் பே லீவு எதுவென எடுத்துக்கலா காம்பன்சேட்ரி லீவு தா ஆக்சுவ்லா நா எடுத்தது காம்பன்சேட்ரி லீவ் எ வந்திரு இப்ப பஞ்சாயத்து பண்றாங்க காம்பன்செட்ரி லீவ்னா இப்ப ஒரு அ ஒரு லீவ் போன மாசோ லீவ் டே அன்னக்கி ஒர்க் பண்ட்ட லீவ் டே அன்னக்கி ஒர்க் பண்ணிட்ட
அது வந்து காம்பன்சேட் பண்ணொ இங்க ஓகே ஓகே நாங்க வந்து எப்பிடி இருக்கோனா அது காம்பன்செட்ரி லீவ்ல வந்து பர்மிஷன் மாரி எடுத்துப்போ ரெண்டு மண் நேரம் ரெண்டு மண் நேரம் லேட் ஆகு மார்னிங் லேட் ஆயிடுச்சுனா அஹ் அது மாரி ரீ எடு த்து போனாங்க
ஓகே ஓகே ஓகே
அப்படிதா அப்படிதா அந்த லீவ் வந்து கேல்குலேட் பண்றாங்க ஆனா அங்கேயுமே அப்படிதா எல்லா ஆபீஸ்லயும் இருக்கும் மாரி லீவ் இருக் க்குவான லீவ் எடுக்க கூடாது
ஆஹ் ஆஹ் லீவ் இருக்கும் ஆனா வந்து அந்த லீவ் என்ஜாய் பண்ண முடியாது
வாமா
லீவ் எடுத்துட்டாலும் டார்ச்சர் தா பண்றாங்க
ஆமா ஆனா சில ஆபீஸ் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேர ஒரு ஒரு வாரம் கிட்ட லீவ் இடுவாங்க அது எனக்கு ரொம்ப புடிக்கும் எங்க அஹ் ஹஸ் இப்பந்த ஆபீஸ் தா ஒரு வாரோ லீவ் குடுப்பாங்க அதுவும் மே மந்த் குடுப்பாங்க நல்லா இருக்கும் அது ம்
ம் ம்
செரிதான் எனக்கும் நேரம் ஆச்சு நான் அப்புறமா பேசுறோ உங்ககிட்ட
ஓகே ம் சரி ஓகே பாய்